ஹலோ இருக்க
வேலல்லா முடிச்சுட்டியா வேற என்ன ஒர்க் இருக்கு
எனக்கு எந்த ஒர்க்கு இல்ல இப்பதா ஃப்ரீயான செரி அதா கால் பண்ண உனக்கு நாளைக் கார்டன் போற வரியா
என்ன கார்டன் போற பூ தோட்டமா இல்ல என்ன தோட்ட போற
அதா பூத்தோட்டதா சொல்லுவாங்க தமிழ்ல அந்த பூத்தோட்டத்துல ரோஸ் ல்லா இருக்குல அது போய் பிரிச்சுட்டு வரலான்னு போறே நீ வரியா
அப்படியா ஃப்ரீயா தராங்களா ரோஸ்ல்லா ஏனா எனக்கு நெறய ரோஸ் ல்லா வேணு சாமிக்கு போடுவ
அதா அதா நல்லாருக்கு நம்ப நேர்ல நம்ப வாங்கறதோட நம்ப சும்மா நார்மலா எதாவது ஒரு எடத்துக்கு போய் வாங்குறத விட நம்ப அங்க போய்ட்டு நம்ப ஃப்ரெஷ்ஷா எடுத் த்தோனா எலையில இருந்து எடுக்குறோல அப்டியே செடில இருந்து அது இன்னு சு சூப்பரா இருக்கு நம்ப அத சாமி கூட வக்கலா
ஆமா நீ சொல்றது கரெக்ட்தா எப்டி வாங்குவ அது நீ போய்ட்டு
அது நேத்து நா ஒருத்தருக் கால் பண்ணே அவுங்கிட்ட கேட்டு இருந்த அங்க நெறய கலர் கலரா எதோ இருக்கு நெறய இருக்குன் சொன்னாங்க பூ லா சரி யாருக்குன்னா கூ கூட்டு போலாமேன்னு சொல்ட்டுதா உன்ன கூப்புட்லான்ட்டு கால் பண்ணே நானு போய்ட்டு வரலாமா
அப்டியா செரி கண்டிப்பா போலா அது வாங்கி நீயே கட்டுவியா எப்டி எப்டி யூஸ் பண்ணுவ
அது ஈஸிதா சின்ன சின்ன பூ னா நம்ம கட்டிக்லா அது பெரிய பூனாதா அந்த மாலெல்லா போடுவாங்கல்ல பெரிய படத்துக்லா சாமிக்கி அதுக்கு வேணா நம்ம கட்டி போட்லா
அப்டியா சேரி சேரி நானு பண்றே இது அப்றோ கோவிலுக்கு போனியா இன்னக்கி
கோவிலுக்கு நா போயிட்டு வந்தே முந்தாநேத்து தா போயிட்டு வந்தே நல்லா இருந்தது பாக்கற துக்கு சாமி சூப்பரா இருந்தாங்க வந்துட்ட அதுக்கப்புறோ பாத்துட்டு ஒரே கூட்டோ அந்த சைடு உங்க வீட்டு சைடுலா கூட்டோ இல்ல விசேஷ இருந்திருக்குமே
இல்லயே கூட்டல்லா இல்ல நா கோவிலுக்கே போல கொஞ்சோ ஒடம்பு முடிலயா அதனால போ முடியல என்னால
செரி செரி அப்றோ நாளைக்கு ஒரு இது நாளைக்கு ஒரு கடைக்கு போறே நானு அப்டியே அங்க போயிட்டு அப்டியே இதுக்கு பூத்தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடலானா
செரி செரி நா கண்டிப்பா வரே அப்டியே நானு இதுவு வாங்கனு வாட்ச்லா கொஞ்ச வாங்கணு நல்லா பாக்ணு
ஆமா வாட்ச் என்ன என்ன இது வாங்க போற நீ
அது பிளாக் கலர்ல வாங்கலானு இருக்க நானு டிரெஸ்ஸுக்கு மேச்சா வாங்கனு பிளாக் கலர் ட்ரெஸ் ஒன்னு எடுத்திருக்க அதுக்கு மேட்சா வந்து வாட்ச் வாங்கனு
டிரெஸ் மேச்சிங்னல்ல ப்ளாக் எல்லாத் த்துக்கு மேட்ச் ஆகு நீ வாங்கு வாங்கு நல்லாதா இருக்கு வாட்ச் எல்லா அப்றோ உனக்கு இந்த முருங்க கீரையில சாம்பார் வப்பாங்கள அது வைக்க தெரியுமா
முருங்க கீர சாம்பாரா ஆ அது ஒன்னு இல்ல சாம்பார் வச்சுட்டு கீரய போட்ருணு முருங்க கீரய அவ்ளோ தான்ல
அவ்ளோதா ஆனா அந்த முருங்க கீர நம்ம அத கிள்ளி போறது கொஞ்ச கஷ் ஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமா கொஞ்ச கிள்ளணு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கனா கொஞ்ச நல்லா இருக்கு போட்றதுக்கு ஈஸியா பண்றதுக்கு
நம்ம கீர கடயறதுன்னா ஒடனே கீர விசில் வச்சா கடஞ்சிட்லா பொரியல் பண்ணோனா கீர எல்லா கிள்ளிட்டு பொரியல் பண்ணுல அது கொஞ்ச கஷ்டோ தான
ஆமா ஆமா பொரியல் பண்ணுனா அதுல நெறைய போடணு கரெக்டா வதக்கணு ரொம்பவு வதக்கிட கூடாது அதெல்லா வேற இருக்கு
சேரி சேரி அப்புறோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்ற அந்த பாப்பா எப்டி இருக்கு நல்லா இருக்கா
பாப்பாவா நல்லாதா இருக்கா அவ என்ன கொஞ்சோ வந்து எதோ நடக்ல இன்னு அதா என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு
சேரி சேரி அப்புறோ வேறென்ன
வேற என்ன நைட் என்ன செய்ய போற என்ன ஸ்பெஷல்
நைட்டு ஒண்ணு இல்ல சிம்ப்லா தோச ஊத்தப் போறே மாவு எப்டி ஆட்டுவ நீ மாவல்லா எப்டி ஊற வக்கிற
மாவு வந்து என்ன அது ஒண்ணு கெடையாது ஈஸிதா அரிசியு உளுந்து இருக்குல்ல உனக்கு எவ்வள வேணுமோ அவள போட்டுட்டு உளுந்து ஆனா கம்மியா போணு ஊற வச்சுட்டு மாவு கடைல குடுத்தா ஆட்டுவாங்க
அதுதா எத்தன எத்தன அளாக் போடுவன் கேக்குறே எத்தன பேருக்கு எத்தன அளாக் போடுவ நீ கேக்குற
இப்ப வீட்ல அஞ்சு பேரு இருக்காங்கன்னா அஞ்சு போடுவ அஞ்சு போட்டுட்டு ரெண்டு எனமோ உளுந்து போடுவ ரெண்டு அந்த மாரி தா பண்ணனு
மாவு கட எல்லா அங்க இருக்கா உங்க வீட்டுகிட்ட மாவு கடல்லா இருக்கா
மாவுக்கடலா இருக்கு நா ஊர வச்சுட்டு போய் அரச்சிட்டு வந்துருவே ஈவினிங் ஆனா ஒரு வாரத் துக்கு பத்து நாளைக்கி அந்த மாரி சேத்து அரச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவே அதுதா கரெக்டா இருக்கு
இல்ல நான் மாவு போட்டே எனக்கு மாவு அப்டியே ஒரு மாரி கல்லு மாதிரி வரு தோச செட்ட ஆக மாட்டுது அதா எப்டி நீ ஏதாச்சு மயசா வரத்துக்க என்ன போடறன்னு கேக்குற மாவுக்கு
அதா உளுந்து வந்து நல்லா ஊற வெக்கணு நம்ம ஊற வைக்கிறதுலதா இருக்கு அப்புற அரைச்சிட்டு வந்தடனே கொஞ்சோண்டு சோட்டா மாவு வேணா போட்டுப்பாரு எப்டி வருதுன்னு பாரு
அதா நானு பண்ணலான்னு இருக்கிறே ஏன்னா அது போட்டு கலக்கிட்டு ஊத்துனா வர ரவ்ண்டா நல்லா நம்மளுக்கு நைஸா
ஆமா நல்லா ஒரு புசு புசுன்னு வரு தோச இட்லி எல்லா
எங்க அம்மா சொன்னாங்க அவ்ல் போடு அப்டின்னு சொன்னாங்க
அப்டியா எனக்கு தெரியலையே அவல் போட்டா நல்லா இருக்குமான்னு அப்டிலாமா சொல்றாங்க உங்க வீட்டுல
அவுல் போட்டா அது ஏதோ டேஸ்ட்டா இருக்குமா சாப்பிட சொல்ல தோச டேஸ்ட் ட்டா இருக்குமா அந்த டேஸ்ட் அவ்ல் டேஸ்ட் கலந்துருக்குமா அதுல
அப்டியா எனக்கு தெரியாதே அவ்ல் போட்டா எப்டி இருக்குனு
அதே மாரி அன்னைக்கி நா ஒருவாட்டி சொன்னல உ கிட் வடை கூட கருப்பு உளுந்து ல செய்யின்ட்டு அதுதா ஒடம்புக்கு நல்லதா அதுதா சாப்பிட சொல்றாங்க நீ ட்ரை பண்ணி பாத்தியா
நா ட்ரை பண்ணே கொஞ்சோ தீஞ்சு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம்னால
அது எண்ணெய கடாய நீ காயாம அப்டியே போட்டு அப்டியே ரொம்ப நா இல்லன்னா காயஞ்சி ட்டு இருக்கு ரொம்ப நீ ரொம்ப நேரம் விட்டுருப்பன்னு நெனைக்கிற
அதுதா ஏதோ ரொம்ப நேரோ வெச்சுட்டே அதா ஃபஸ்ட் டைம்னால அப்டி ஆயிடுச்சு
இன்னா பண்னினு இருந்தா அந்த நேரத்துல நீ அதுக்கு தீயிர அளவு என்னா பண்ணிருந்தா
நான அதா டி வி பாத்துட்டு இருந்தே எதுவு முக்கியமா வந்துச்சு காமெடி சீனு அத பாத்துட்டே அப்டியே தீய விட்டுட்டே நானு
என்னா காமெடி டி வி ல
காமெடி அத காமெடிஸ் எல்லா போடுவாங்கல்ல அதெல்லா பா த்துட்டு இருந்தே சரி சிரிச்சுட்டு அப்டியே நின்னுட்டே இருந்தா அங்க மறந்துட்டா அங்க வடை போட்டதே எண்ணையில
அய்யய்யோ அப்ப யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்களே அந்த வடைய
ஆமா ஆமா நா காக்காக்கு வச்சுட்டே அது சாப்பிடுச்சு காக்காக்கு தெரியவா போது
காக்காக்கு கூட தெரியு தீஞ்சதெல்லா அது கூட சாப்பிடாது நம்ம வச்சோனா எப்ப அந்த அம்மாவா சை க்கு வந்ததே அப்ப அப்ப அப்ப சுட்டியா
ஆமா அப்பதா சுடுவே நானு வடையே டெய்லி அப்டிலா சுட மாட்டே அம்மாவாசை அப்டின்னா எதாது பண்டிகை வந்தா சுடுவே
அன்னைக்கி என்னன்னா செய்வீங்க வீட்டுல
பண்டிகையன்னைக்கி கேக்கிறியா
ஆமா ஆமா அமாவாசை அன்னைக்கு இன்னான்ன செய்வீங்கன்னு கேக்குறே ஏன்னா நீ காக்காக்கு வெக்கிறேன்றல என்ன செய்வீங்கன்னு கேக்குறே
அதா அன்னைக்கி என்ன செய்வோ சாம்பாரு உருளக்கிழங்கு வாழக்கா பொரியல் கோசு அதுக்கப்றோ வட பாயாசோ கொஞ்சோண்டு சக்கர பொங்கல் அது செஞ்சு கும்பிடுவோ சாமி கும்புட்டு காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்றோ எலையில வந்து எல்லாரு உக்காந்து சாப்பிடுவோ நீங்க எப்டி கும்புடுவீங்க
நாங்களு அதே மாரி நான் ஆனா அதான் நம்ம எப்பமே நல்ல நாள்ல என்ன செய்றோமோ அதேதான் அப்பயு செய்வோ
அப்டியா
ஆமா ஆமா அப்ப நம்ம நல்ல நாள்ல என்னன்ன செய்றமோ அந்த டைம் வந்து அதே மாரிதான் செய்வோம் சேர்ந்துட்டு அத அது காக்க என்ன படைக்கணுமோ அத படைப்போ அத இற இறந்தவங்களுக்கு தான கும்டுவாங்க
அப்டியா ஆமா ஆமா அது அம்மாவாச வந்து இறந்தவுங்களுக்கு மத்ததெல்லா வேற மாரி செய்வேன் இந்த ச பண்டிக வந்தா கொஞ்சோ வேற மாரி செய்வேன்
அதான் நல்ல நாள்னா மட்டு சக்கர பொங்கல் செய்யணுல
ஆமா நல்ல நாள் இல்ல அம்மாவாசைக்கு செய்லா சக்கர பொங்கலு அதுக்கப்றோ நல்ல நாள்லயு வந்து செய்லா அதெல்லா ஒண்ணு இல்ல எங்க வீட்ல
சேரி சேரி அப்றோ வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தியே போலையா
அதுதான் போணு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் போயிடுவேன் கிடைக்குமான் தெரில ஆனா போய்டுவேன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன்
சேரி ஓகே அப்றோ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்த இப்போ வரைக்கு நீ வரலையே இங்க
இங்கேயே நலம சரியில்ல இங்கயே வேல ஓவரா இருக்கு எல்லா மு டிச்சுட்டு தான் வரணு அதான் பாக்குறேன்
அன்னிக்கு நான் பிரியாணி கேட்டிருந்தேல அதே மாரி செஞ்சனா கரெக்டா வந்துருச்சு எனக்கு நீ தான் சொல்லிகுடுத்தல்ல அதே மாரி செஞ்ச வந்துருச்சு ஆனா என்ன ஒண்ணு நா வந்து இந்த புதினா பச்ச மொளகால்லா கொஞ்சோ அறச்சி ஊத்தி பண்ணேன் நல்லா இருந்தது
அப்டியா நல்லா இருக்கும் அ அப்டி பண்ணா தயிர் கூட ஊத்தலா நீ
அதான் நல்லாதான் வந்தது சூப்பரா வந்தது ஹோட்டல் ஸ்டைல் மாரி செஞ்சனா எல்லா நல்லா சாப் டாங்க வீட்ல இருக்குறவங்கயெல்லா எல்லா நல்லா இருக்கு அப்டிதான் சொன்னாங்க சேரி அப்றோ என்ன உங்க பேர்த்டே பங்க்ஷன்லா எப்டி முஞ்சது நல்லா சிறப்பா முஞ்சுது போல
ஆமா ஆமா நல்லாதான் போச்சு ஆனா நீ தான் வர்ல பர்த்டேக்கு நான் கூப்டோ
நான் அதான் உனக்கு சொன்னேன்ல்ல போன்ல நான் வெளியே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறே ஒரு ஒரு இதுவா அப்டின் சொ சொன்னன்ல
ஆமா ஆனா நீ வர்லையே அதுவே கவலையா இருந்தது ஆனா நல்லா போச்சு பேட்டே பிரியாணிலா போட்டோ நல்லா தான் போச்சு
அது சாப்ட்டுதான் அதான் என் வீட்ல வந்தாங்கல்ல அது சாப்ட்டுதான் என்கிட்ட கேட்டாங்க அப்றோ உங்கிட்ட கேட்டு செய் சொன்னாங்க அதே மாரி நானு செஞ்சேன்
சேரி சேரி நல்லா வந்துதா
வந்தது வந்தது சேரி உனக்கு வேல இல்லையா
இல்ல எனக்கு வேல நறைய இருக்கு நான் போய் பண்ணனு சேரி நான் போய்ட்டு வரேன் பாய்